உனக் கேக்தா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ
அதா ப்ரோ ஃபஸ்ட்டு இந்த சண்ட கோழி இந்த மாடு குதுர
ஆ
எல்லாமே இருந்துச்சு இது போக போக வேஸ்ட்டா எதுக்கு இது இருக் குன்ட்டு காமிச்சி இதுக்கு சாப்பாடு போறது மட்டுதா வேற எதுக்கு யூஸ் ஆகல
ப்ரோ மெடிசல்லா இருக்குமா ப்ரோ அதுக்கு குதிரைக்கெல்லா
அ இருந்துச்சு இது ஜாலியா இருக்கு சேரி க்கு அது வந்து கடைசில ஒரு கேஸ் ஆயிடுச்சு ம் பக்கத்துல இருக்குளவங்க குதிரைய நாங்க துன்புறுத்துறா போல சொல்லி
அப்டியா ப்ரோ
கேஸ் குடுத்துட்டாங்க சண்டையில
கேஸ் குடுத் ஆ
அதனால அது குதிரையு போயிருச்சு அதவு மாடெல்லாமே நாங்களே வித்துட்டோ
ம்
கோழிருந்துச்சு இந்த கீரிலா இருக்குல்ல கிராம சைல்ல
ஆமா ப்ரோ அப்போது நெனைக்கிறீங்க ப்ரோ கொஞ்சநேரோ வச்சுன் போய்ரு
போய் அட்சிச்சு ஆல்ரெடி ஒரு அப்டியே போச்சு அது அப்போ ரெண்டு கோழி அப்டியே வித்துட்டோ
ம் ம்
ஒ
ஆ ஆ இதுக் நீங்க கிராமஸ் சைடுல உங்களுக்கு ஆர்வோ இருக்கு அதுல அம்மாடுதா ஏன் ப்ரோ இன்னோ ம இது பால் கற உங் மாடு எப்டி ப்ரோ பால் எல்லா பால் கறக்கற மாடா இல்ல ஏரோட்ற மாடலா வச்சுருக்ங்ளா ப்ரோ
ஏரோட்ற மாடு இருக்கு எல்லாருக்து இரு க்கு பிரசுவுமா இருக்குற மாடு இருக்கு ஏரோட்ற மாடு இருக்கு
ப்ரோ நீங்க ஏர் ஓட்டுவீங்ளா ஏர்லா
ஏர் அப்பா ஓட்டுவாரு நம்ம டிராக்ட்ரு வச்சினிர்க்குறோ ப்ரோ
அப்டியா ப்ரோ
ம் டிராக்டர் இருக்கு
ஆ
அவரு நடு எதாச்சு நடசுல்ல மாடு எட்த்துன் வருவாரு
அப்புறுமா மிச்செல்லா பண்றீங்க டிராக்ட்ரு ஓட்டுறீங்க
அது மாட்டுவண்டி எதுனா எட்டுன் ஓட்டுவன் ப்ரோ
ஆ
அது சும்மா கத்துனா அதுப்பாட்னு போகு ம் சொல்லுங்க
நீங்க வாழலா ஏத்துவீஙளா ப்ரோ வாழ இதெல்லா
ப்ரோ பெருவ வச்சிருக்க வாழ அந்த பிஸ்னஸ்தான் ப்ரோ
ஆ
ம்
ஆ பழோ வாழ இது காயி இதெல்லா எவுளோ நாளா ப்ரோ அப்புறுமா இது பூவு பூச்செடிங்க அப்புறமா இந்த இதவிட ஜாதி க்தா சொல்றாங்கல்ல அது கூட்னோன்னே இது பிஸ்னஸ்தா ப்ரோ நல்லா பிராஃபிட்தா ப்ரோ அதல்லா
தெர்லியே
செடி வாங்கி வச்ட்டீங்கனா ஜாதிக்கா ப்ரோ ஒரு மாரியா இருக்கும் ப்ரோ அது ஒரு ஸ்பைசஸ் பொருளு ப்ரோ அது ஜாதிக்காணுவாங்க அது நீங்க உங்க மரத்துல வச்சா போது நீங்க அது கொஞ்ச நாள்ல வள்ந்துருப்பேரு நீங்க ஒரு காய் அஞ்சுரு பா ஆறுபா ப்ரோ அது ஆனா காய் அதுக்குல்ல இல்ல ப்ரோ என் ஃபிரெண்டு் வச்சுகிறாங்க ப்ரோ பக்கத்துல சின்னதா ஒரு மேல ஒரு இது இது ஓடு மாரி இருக்கூ அது தனி அந்த காய் தனி ரேட்டு ப்ரோ அது தனியா குடுத்து வாய்ங்க்கிறாங்க அதா தென்னந்தோப்பு வச்சிர்ந்தார் அவரு தென்னந்தோப்புல வச்சுன் அப்டின் அவரு வந்து அந்த செடி வச்சிர்ந்தாரு அது பிராஃபிட்டாகுது ப்ரோ அவருக்கு தென்ன அவருக் தென்னமரோ கூட அவருக் வர்ல அவுளோ இது ஜாதிக்காதா காசு இது பண்றாரு நீங்க அது மாரி வைக்கலால ப்ரோ தென்னமரத்ல வைக்கற்து
இல்ல ப்ரோ அந்த மார்லா எது இல்ல ப்ரோ பாக்குற
அது மாரி இல்லயா ப்ரோ ம்
ம்
வேற அவ்ளோதா ப்ரோ ப்ரோ அவன் வந்து பொள்ளாட்சி ப்ரோ
பொள்ளாச்சியா ஆ
அப்டியா
நீங்க என்ன ப்ரோ பண்றீங்க
ப்ரோ நாலு விஷயமா பண்றோ நா நீங்க பண்றது அப்டி இல்ல ப்ரோ நா ஏதோ கொஞ்ஜோ கொஞ்ஜோ பண்ணுவ விவசாயோ அவ்வளதா ப்ரோ அத சிறு குறு விவசாய இருக்காங்க இல்ல அது மாரி ப்ரோ
சிரு தொழில் விவசாயம்
ஆமா ப்ரோ அதா கொஞ்ஜோ கொஞ்ஜோ சின்ன சின்ன கழினி சின்ன சின்ன எடோ இருக்குல்லா அதுல நடுவ ப்ரோ நெல்லு
ஆ ஆ
வேர்க்கடல ஆ அது மாரி ப்ரோ காய்கறி பயிலா வெப்போ ப்ரோ நாங்க
என்னா ரேட்டு ப்ரோ போது நெல்லிப்ப
நெல்லு இப்போ எனக்கு தெர்ல ப்ரொ அப்பா போட்டாரு அதா தெரில நா இப்ப அவ்ளவ் விவசாயி கிட்டல்லா வர்ரதில்ல ப்ரொ அவ்ளோ கம்பனி போயிருல்ல
ம் உம்
அவரே பாத்துக்குராரு நா கம்பெனி பொய்ட்டாதா வந்துருவெ ப்ரொ நானு
உம் ம் செரி நெல்லு ல்லு அதெல்லா இல்ல இன்சைட்டு விலைச்சல் வராது ப்ரோ நெல் எல்லா
அது வராதா உம்
தோப்பு போல போட்டாங்க மரங்கள் மாத்ரி
ஒ மரத்த நடுவுல எதுனா
உம் அந்த மாரிதா அவங்க இங்க கரெக்டா இருக்கு
உம்
அந்த பயிர் வகைகள்லா இங்க செட் ஆகாது
ப்ரோ பால்ல க எவ்ளொ பால்கரக்கு உங்க உங்க மாடு
சொசைட்டி இருக்கு எட்டு லிட்டரு அலவு கரக்கும் ப்ரோ இப்ப மூணு மாடு கல கறகுது நாலு மாடு கறகுது போல ஆமா ஒரு எட்டு லிட்டரு கரக்கு
மொத்தமேவா ப்ரொ ஆ இல்ல நீங்க நல்ல நல்ல மாடா புச்சி வளத்துங்கன்னா நல்லா ப்ராபிட் பாக்கலா இல்ல பால்ல கூட
இல்ல ப்ரோ இது இதுவே கலக்கத்துக்கே வெறுப்பாருகுது
இல்ல ஒரு மிஷின் பாத்தீங்கன்னா மிஷின் இருக்கல்ல ப்ரொ மிஷின் வாங்கி வச்சுட்டீங்கனா ஆ
இல்ல ப்ரோ மோஸ்ட்லி கறக்க மாட்டோ
ஆ நீங்க மாடு நெறய மாடு வாங்கி வெச்சிட்டா பால் கரக்குருதுக்குதா மிஷின் இருக்கு ப்ரொ மிஷின் எடுத்து வெச்சிடினா அதுக்கு கரந்துரு ப்ரோ பால் மொத் அது பா கண்ணு நம் ஓ அப்டியா ப்ரோ எங்க சைட் நாப்ப ரூபா ப்ரோ
ஒரு லிட்ரு நாப்ப ரூபாவ ப்ரோ
ஆமா ப்ரோ
எங்க அந்த ரெட்டு தா போவு இது இது ஏதோ கலக்குறீங்க இது பால் திக்கில்ல
அப்டியா ப்ரோ சா
அப்டி இப்டி சொல்வாங்க அது நம்மனா கல கலக்குறோ கலுக்குனா ரேட் அடிவாங்குதுனு தெரியுது நம்ம கலந்தா எத்னு வர போறொ இங்க
ஆ அதான் ப்ரோ அவுங்க செக் பண்ணு சொல்ட்டு சொல்லிட்றாங்க ப்ரோ நம்பகிட்ட
ம் ஆமா அதனால எப்பயாச்சும் ஒரு வாட்டி உட்டுவோம் போய்ட்டு கடந்தா ஒரு டைம் கறக்க மாட்டோம் கன்னுகறி விட்ருவோ கன்னக்குட்டிக்கு ம்ம்
நம்புக் ப்ரொ மாடு வெப்பிங்லா இல்ல இல்ல ப்ரோ நாங்க வந்து இதா கொஞ்ச மாடு சரி நாங்களும் நாங்களும் இதமாரிதா ப்ரொ
சொசைட்ல ஊத்துவோம் கொஞ்சோம் வீட்டு தேவ ஏத்துனு பக்கத்து வீட்ல நறைய பேர் கேப்பாங்க எங்க மாடு ஒரு அஞ்சு ஆறு லிட்டர் கரக் ஒரு மாடு நாலு மாடு ஆய்போய்டும் கொஞ்ச சொசைட் ஒரு ரெண்டு மாடு பாத்து சொசைட்டிக்கு வித்துட்டு கொஞ்ச வீடு தேவ பக்கத்ல ஒரு நறைய வீடு குடும்ப பாத்து பகத்ல பாலு தயிரு இதல்ல ப்ரொ
ம் ம்
நீங்க வேற என்னப் பண்ணுவீங்க இவ்ல்தானா இல்ல வேறனா பார்ட்டைம் எதனா பாக்றிங்களா இல்ல எப்டி ப்ரோ
பார்ட் டைமா ஸ்கில் ஏதாச்சு கத்துக்கலாண்ட்டு கம்ப்யூட்டர்ல நோண்டினுருப்பேன் அதுல ஒன்னு கத்துக்க மாட்டேன் ஏதாச்சு கத் கத்துக்கலான்ட்டு உள்ள போவேன் எதாச்சும் மூவி கீவி பாத்துட்டு வெளிய வந்துருவ அப்டியே
ஆ
ம் நீங்க பார்ட் டைம் ஒர்க்ல்லாம் பண்றீங்ளா
பார்ட் டைம்ல இல்ல ப்ரோ ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறன் அப்பறமா கொஞ்ச நரோ இது கைனிக்கு போவ ஃப்ரோ கைனிக்கு போயிட்டு நெல் நட்றத பாப்பன் அப்டி மாடுனு பாப்பன் நாங்க நெறய மாடு வச்சிருந்தோ அதான் அதுகிட்டே பாத் துக்க டைம் ஆயிது ப்ரோ அதுங்கிட்டே வந்து வரத்துக்கே
எவ்ளோ மாடு ப்ரோ இருக்கு உங்ககிட்ட
ஒரு எட்டு மாடு இருக்கு ப்ரோ
எட்டு மாடா
ஆமா ப்ரோ
எப்டி மேய்கிறபோல எடெல்லா இருக்கா இல்ல எல்லாத்தையு மேய்க்கணுமா
இல்ல ப்ரோ இங்க ஃபாம் மாரிகுதுல அதா வீ ஷேட் ஷேட்ல கட்ருவோம் ஷேட்ல கட்டி அந்த தீவனோல்லா போட்டு தண்ணி விட்ருவோம் தண்ணி குஸ்சிட்டு அதான் மத்தியணோ நல்லா வெயில் டைம்ல மறுபுடியும் நம்ம மரத்துல கட்டுவோம் மரத்துல கட்டு மட்டோம் நைட் டைம் ஒன்னு க மதியோ கட்றது ட்டு பால் கர்ந்து அத தும்புறோம் நாங்க ம்
அங்க அப்டி டோட்டலா வேற மாரி இருக்கு இங்க டோட்டலா வேற மாரிக்குது
நீ என்ன ப்ரோ நீங்க மாட்ட மேப்பீங்ளா ப்ரோ நீங்க
நாங்க கட்டவே மாட்டோம் மொதல
கட்ட மாட்டிங்ளா
அ தோப்புமாரி தான ப்ரோ இருக்கு
ஓ தோப்புல வுட்ருவீங்களா தோப்புல வுட்டு நீங்க புச்சுப்பீங்க ஆனா நாங்க அப்டி இல்ல
அ மாடு கொட்டா அப்டியே தெறந்துருக்கோம்
ம் நா
அது பாட்ல அங்க அங்க போயிட்டு தூங்கணுன்ற டைம்ல வந்து தூங்கு இல்ல அங்கங்க பால் கறக்க வேண்டிய மாட மட்டு கரெக்டா இட்டுனு வந்துருவோ ஒருர் டைமு
ப்ரோ நாங்க அப்டி இல்ல ப்ரோ நாங்க வந்து ஒ எங்க மாடு இப்டிதா போனாலு திருப்பி வீட்டுக்கு வந்துக்கு ஏனா எ மாடு வந்து கண்ணு குட்டி உட்டு போ போகாது எங்கயு போகாது எங்கதா இருந்தாலு மாடு கரட்ட வீட்டுக்கு வந்துரு ஏன்னா அது கன்னுகுட்டி இருக்குலா கன்னுகுட்டி ஞாபகத்துல வந்துரு ப்ரோ அது எங்க ஏரியால மோஸ் லி நெல் நடறாங்க நெல்லு தா மா இங்க ஆ ஆத்தூர் கட்ட முடியாது புல்லா நெல் நடுறாங்க நெல்லு அதனால செட்ல கட்டிட்டு செட்ல அது அதுக்கு தீவனோ போட்டு மறுபடியு மாத்தி விட்டுருக்கோ நா பாலகரத்துக்கு
ம்
ம் நீங்க என்ன பேபி வளச்சுனு இது நீங்க வேற ப்ரீடு என்ன பாக் பாதன்ன ப்ரோ மாட்டுங்களா
மாடெல்லா இல்ல தென்னை மரம் டெவலப் பண்ணு வேற கண்ணு வெச்சி கண்ணு பாத்துன்னு இருக்கோ திருப்பியு நோட்ஸ் ஸ்டோப்பு ரெடி பண்ணுவே
ஆ எப்டி ப்ரோ நீங்க ஃபர்ஸ்ட் நடங்கோ ஆ
நாட்டு மரத்துல பாக்கல நா
இப்போ ஒரு ரெட் கலர் சொல்வாங்களா வருவ அந்த காலத்துல ஒரு மஞ்ச கலர்ல ஒரு எளநி அது மாரி நடலா ப்ரோ அது நல்லாகாத அந்த எளநி
ம் அந்த எழநி செங்காய் எழநி எத ஒண்ணு நல்லாதா இருக்கு
நல்லதாங்க்கு ப்ரோ அது அத வச்சு பாருங்களே ப்ரோ இந்த வாட்டி
ஆ இன்னு எந்த எளநீயு ட்ரை பண்ல
ம் அப் ரெண்டு வருஷத்லே காய்க்கு சொல்றாங்க நெறைய ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு பக்த்துல சொன்னா ரெண்டு வருஷத் லே காய்க்குறா நாங்க
ம் நீங்க அது சொன்ன நா ஒன்னு பிரச்சனனா அந்த பீரிடா இருக்கிறதுல்லா நீங்க தோப்பு மாரில்லா இருக்க முடியாது சொம்மா ஒரு முப் முப்பது நாப்பது நட்டுகள் அவ்ள தா ஆனா இது கஸ்டமர் வந்து வாங்க மாட்டாங்க ப்ரோ ய ப்ரீடு வேணும்ன்றலா வாங்க மாட்டாங்க அமேசான்ல எதாச்சு போட்டுவுலா அப்டி இல்லன்னா சொந்தக்கார யார்னா வந்தா இல்ல எந்த ஸ்டூடென்ட் பசங்க யார்னா னா வந்தா அப்டி பக்கத்துலே அப்டி கையிலே புடிச்சுக்கிற மாரி அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு அவ்ளதா
ஓ நீங்க மரத்துல ஏறீங்ளா மரத்துல ஏறுவிங்களா இல்ல
ஏறுவோ ஆனா நாங்க அந்த சேப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம ஏற மாட்டோ ஆ யா தெரியுதுன்ட்டு அப்பல்லா ஏறுவோம் சொம்மா ஒரு மரம்னா இது எதாச்சு திடீர்னு ஆயிச்சுனா என்னா பண்ண முடியு அதனால நல்லா டீப் போல கட்டிப்போ
எத்தினி மரோ எத்தனி மரோ ப்ரோ வச்சினிரு எத்தனி மரோ
எங்க தோப்புல ஒரு நானூறு மரோம் கிட்ட இருக்கும் ப்ரோ
அப்டியா ப்ரோ
இது வந்து எங்கள்து எங்க பெரியப்பாது சேர்த்து ப்ரோ
ஓ அப்பற எப்டி ப்ரோ அந்த மொத்தமா மொ மொத்த காய நீங்க சேல்ஸ்மேன் இல்ல எவ்ளய்க்கு எடுத்துப்பாங்க காய ஒரு காய
மொத்தமாலா எது சேல்ஸ் பண்ணது இல்ல
ஆ
ஒரு ஆமா இப்போ ஒரு நானூறு மரோனா ஒரு எரநூத்தம்பது மரோ சேல்ஸ்
ஓ அவங்ளே அறுத்துப்பாங்ளா நீங்ளே அறுத்து குடுப்பீங்ளா ஓ நீ ஆ அவங்களே அறுத்துப்பாங்ளா நீ ஆ
நாங்ளே தா அறுத்து தருவோ அறுத்து கீழ வச்சுருவோ ப்ரோ இவ்ள இருக்கு
ஒரு பதினஞ்சு லட்ச கிட்ட போகு ப்ரோ
அப்டியா ப்ரோ அதுக்கு மருந்தெல்லா எப்டி ப்ரோ அதிகமாவுமா கம்மியாவுமா ப்ரோ அதுக்கு மருந்தெல்லா
கம்மியா தா ப்ரோ ஏனா நம்ம வெயிட் பண்ணிருவோ ப்ரோ இப்ப அந்த மரோ வற்ளதுக்கு ஒரு பத்து வருஷோ எட்டு வருஷோ ஆயிருக்கு அப்டின் நா சொல்லே பதினொரு லட்சம் கம்மின்றிங்ளா அதிகன்றிங்ளா
இருக்கு கம்மிதா ப்ரோ ஏன்னா நீங்க நெறைய பண்ணிருப்பீங்கள அதுக்கு
சேரி சேரி ப்ரோ
சரி ப்ரோ